ஆஹ் ம ம மத்திய வணக்கம் எம் உம் நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்
ஆஹ் நானும் நல்லா இருக்கே சகோதரி உங்க வீட் ல எல்லாரும் நல்லா இருக்காங்ளா சாப்ட்டீங்ளா
இப்ப மார்னிங் டிஃபன் ஆச்சுங்க இதுக்கு மேலதா ஒர் ரெண்டு மணிக்கு தா சாப்புட்றது
சேரிங்க
உம் உம்
ஒங்க ஊரு சைட்லா மழைங்லா வந்துச்சுங்ளா இல்ல வெயில் தா அடிக்கி
இல்ல வெயில் தா மழ மேக மூடுது ஆனா வர்றக்கில்ல உம் உம் ஏலகிரி மலப் பக்க இருக்கற்த்துனால
ஓ சேரி சேரிங்க சகோதிரி ஒங்க பசங்கலா ஹாஸ்டல்ல தங்கிப் படிக்கிறாங்ளா இல்ல டெய்லி வீட்ல இருந்துப்
இல்ல பெரியவ சென்னைல இருக்கா அஹ் உம் சின்னவ வேலூர் காட்பாடில
ஓ சேரிங்க சக்
வி ஐ டி ல இருக்கறதுனால இப்பதா லீவுல வீட்லதா இருக் காபுள்
சேரிங்க பசங்க இருக்கனால நீங்க அவ்ங்களுக்கு என்னங்க சகோதிரி
ரூ ரூம் பாத்துட்ருக் க்கா அஹ் தனியா விடம்மானு எனக்கு கொஞ் சோ இஷ்ட இல்ல இன்னொரு யார்னா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணா போவேன்
சேரி ஓ ஏங் சகோதரி எல்லாருமே பொண்ணுங்கள வந்து தனிய விர்ரதுக்கு அப்டி யோசிக்கிறீங்க
ஆ இல்ல கொஞ்சோ ந நைட்ல கூட நம்ம தூக்கிட்டு இருக்கும் போதே ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டா எழுந்து உக்காந்துட்டு ஏதோ சவுண்டுக்கு வந்தது அப்டின்னு சேத்து என்னயும் பயம்புடுத்துவா அஹ் அப்டி இருக்கும்போது தனியா எப்டி ஆஹ் அதுனால கொஞ்ச யோசனை
சேரிங்க ச
எனக்கு இருக்க பயம்ல்லாம் அவளுக்கு இருக்கும் உம்
செரிங்க ச கண்டிப்பா சகோதரி ஏன்னா வந்து நமக்கு நம்ம பொண்ணு வந்துட்டு பயப் நம்ம சுச்சுவேஷன் தெரிஞ்சதுக்கு அப்றமு தனியே விட முடியாதுல்ல சகோதிரி நம்ம
ஆமா அவங்கள விட்டுட்டு நான் இங்க என்னால நிம்மதியா துங்கவே வராது எனக்கு அஹ் அதுனால அவுங்கள பத்தியே யோசன பண்ணி பண்ணி எனக்கு பி பியே வந்துருச்சு
ஓ நீங்க ஏன் அந்தளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க ஃப்ரியா விடுங் க
அதான் நெறைய பேரு பாக்குறே ஆனா நெறைய பேர் அவுங்க பசங்கள வந்து அவ்ளோ இது பண்ண மாட்டேன்றாங்க நான் மட்டும் ஏன் இப்டி பண்றேன் நான் அப்டின்னு நெறைய யோசிப் சிக்கிறே எங்க சு சுத்துனாலும் பசங்களோட இதுக்கே வந்து நிக்கிது மைண்டு
ஆஹ் அப்டி இல்லைங்க சகோதிரி உங்களுக் கு வந்து நீங்க வெளிவட்டார பகுதில நடக்கிற சம்பவத்துல நீங்க பாக்குறீங்கள்ள சகோதிரி அது பாக்குறனால கூட உங் க ஆழ்மனசுல அதிகமா அது அந்த தாட் என்ன ஓடிட்டே இருக்கனால கூட ஏதாவது இருக்குமோ இப்டியெல்லாம் வந்து இப்படிய எல்லாம் வந்து இருக்காங்க நம்ம நம்ம பசங்க வந்து பாதுகாப்பாரா இருக்கணுங்கற ஒரு அம்மாங்கிற இடத்துல இருந்து நீங்க அதிகம் யோசிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நீங்க பயமாவும் பதட்டமாவும் இருக்கீங்க அப்ப அப்ப அதுதான் காரணமா இருக்கும்
ஆமா
கண்டிப்பா சகோ யாரா இருந்தாலுமே சகோதரி அம்மா மாதிரி ஆஹ் அம்மா மாதிரி வந்து இந்தளவு
ம்பராது வாங்கி வச்சிருவ இனிமே ஹலோ
ஆஹ் சகோதரி நீங்க பேசுறது எனக்கு ஒழுங்கா கேக்க மாட்டிகிது உங்களுக் கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குதுங்க கொஞ் சொல்லு டவர் ப்ராப்ள இருக்குங்க ஆஹ் கேக்குதுங்
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
உம் என்ன பண்றது பொம்பள பசங்கள பெத்துட்டாவே கொஞ்சோ பய
கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி இப்ப இருக்கு இப்ப வந்து பொம்பள பிள்ளைங்கள் மட் டு இல்ல சகோதரி பசங்களவே நம்ம பாத்து வளக்கறம் பாத்து பாத்து வளக்குற மொறைல தா சகோதிரி இப்ப இப்ப இருக்கிற நாடு இருக்கு சகோதரி நம்மளோட தமிழ்நாடு நாட்டு நடப்பெல்லா அப்டிதா சகோதரி இருக்கு
ஆமா ஆமா ஆனா எப்டியோ ஒன்னு இவ்ள தூரோ வந்துருச்சு
கண்டிப்பா சகோ இதுக் கு மேல அவ்ங்களோட வாழ்க்கை அவ்ங்க கண்டிப்பா பாத்துப்பாங்க நீங்க நீங்க வந்து ஒரு பயப்படாம ஒரு நம்பிக்கைலே இருங்க சகோதரி நீங்க
ஆம் உன்னோரு பாசங்கள கண்டாவே ஒங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
ஆஹ் அவரு வந்து கம்பெனிக்கு தா சகோதரி வேல போய் வேலைக்கு போய்ட்டு இருக் காங்க லாபு லாபு சம்பந்தப்பட்ட துறைல வேல பாக்குறாங்க ச சகோதரி அவுங்க
ஓ எங்க சின்ன பொண்ணு ஃபிசிக்ஸ் தா படிச்சிட்ருக்கா இப்ப எம் எஸ் சி ஃபிசிக்ஸ் போறா
ஓ சேரி சேரிங்க சகோதரி
அது கொஞ்சோ டஃப்ஃபான சப்ஜெக்ட்டுனு சொன்னா
கண்டிப்பா சகோதரி ஃபிசிக்ஸ்லா வந்து ரொம்ப கஷ்டந்தா சகோதரி நா வந்துட்டு மேக்ஸு சகோதரி நானு அவுங்க ஃபிசிக்ஸு வந்துட்டு ரொம்ப கஷ்டந்தா அது தியரி அது இதுனு எக்ஸ்பிரிமெண்ட் ட்டு லாபு அந்த மெஷர்மெண்டெல்லா வந்து கொஞ்ச கஷ் டந்தா சகோதரி
அத சொன்னா கேக்காம மிஸ்ஸோட மிஸ்ஸு மேல ரொம்ப லவ்வா இருந்து ஃபிசிக்ஸ் மிஸ் சொல்லி ஃபிசிக்ஸ் எடுத்துட்டா ஆனா அப்டி கஷ்டப்பட்டு போராடி ட்ரை பண்ணிட்ருக்கா அவ்ங்க இல்ல அவ்ங்க கஷ்டப்பட்றது நம்ம கஷ்ட தொல்
இல்ல சகோதரி அவுங் அவுங்களோட அவங்களோட அவுங் அவுங்களுக்கு புடிச்சது எடுத்து படிச்சாதா சகோதரி அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வோங்கிற து வந்து அதிகமா இருக்கு சகோதரி சகோதரி நீங்க பேசுறது எனக்கு நீங்க பேசுறது எனக்கு ஒழுங்கா கே்க நீங்க பேசுறது எனக்கு ஆனா நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது கரெக்டா கேட்க மாட்டீகுது
டவ் நா மின்ன பேசிந்த அதே ரூம்லதா பேசி இருக்க
கொஞ்சோ இடைல வந்து டவர் இஷ்யூ போல விட்டு விட்டு வருது வாய்ஸ் ஆ இப்ப கேக்குது சொல்லுங்க
ஆஹ் ஆஹ் ஹலோ
சொல்லுங்க சகோதரி ஆஹ் கேக்குது சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க
இல்ல நீங்க உங் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ம ஏழு மூணு மண் மூணு மணி ஆவுதுன்றீங்க அப்ப எப்படி லவ் மேரேஜ்
ஆஹ் ஆமா சகோதரி லவ் மேரேஜுனா நாங்க வந்துட்டு படிக்கும்போதே லவ் மேரேஜ் சகோதரி ஆ ஆமா இல்ல ஆமா ச இல்லீங் தரி அவுங்க வந்து வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க ஹலோ கேக்குதுங்ளா அந்த மாரி நமக்கு காண்டேக்ட் மூலிய மா இது பண்ணி போன் பேசி ஆஹ் கால் பண்ற மூலியமா அந்த மாரி பேசி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபிரண்டாயி அதுக்கப்புறோ லவ் பண்ணிட்டோ சகோதரி நானு ட
அ
ஹலோ
அஹ் நாள்ல சொல்லுங்க
ஆஹ் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாரி லவ் பண்ணி நாங்க அப்டியே கண்டினியூவாயிருச்சு சகோதரி எங்களுக்
ஆ உங்க வீட்ல எத்தன பேரு
எங்க வீட்டு்லீங்ளா சகோதரி எங்க வீட் அம்மா வீட்ல வந்துட்டு நானு அம்மா வீட்ல வந்து நா ஒண்ணு அண்ணா ஒண்ணு சகோதரி
ஆஹ் எங்க வீட்ல நா நாங்க நாலு
அண்ணனுக்கு வந்து கல்யாண ஆயிச்
உம்
ஓ சேரி சேரி சகோதிரி
அஹ் ரி
அம்மா இருக்காங்களா சகோதிரி அம்மாவு அம்மா ஊருக்
ஆஹ் ஆஹ் அம்மா ஊரு எங்க ஊரும் பக்கம் பக்கம் தா ஒரு ரெண்டு ம ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்
சேரி சேரி சகோதிரி நீங்க அம்மா வீட்டுக்குல்லா போவீங்களா அடிக்கடி அம்மா
உம் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்துற அளவுக்கு தூரத்துலதா இருக்கேன் போயிட்டு வந்துருவே ஏன்னா பொண்ணு அங்களா இறக்கறக்கறதனால ஆஹ் ஏன்னா ப பையே இல்லாத வீடுன்றதுனால பக்கமே கல்யாணம் பண்ணாதா அப்பா அம்மாவ பாத்துக்க முடியு அப்டின்ட்டு
ஓ கண்டிப்பா ச சகோதிரி
ஹ
நீங்க லவ் மேரேஜுங்களா சகோதிரி இல்ல வீட்ல பாத்த
இல்ல வீட்ல பாத்த வீட்ல பாத் வீட்ல பாத்துதான்
உங்களுக்கு வேலைல்லா முடிஞ்சுதுங்களா சகோதிரி
ஆஹ் வேல முடிஞ்சுச்சுங்க இன்ன இந்த கொஞ்ச நேரத்துக்கு மேல தா இது ஆஃப் ஆஃபிஸ் ஃபைல்லா கொஞ்ச இருக்கு
சேரிங் ச திரி நீங்க வந்து வீட்டுக்கு சாய்ந்தரோ போவீங்களா இல்ல மதியத்தோடயே வீட்டுக்கு போயிருவீங்களா
ஃபோர் தேர்ட்டி கிளம்பணும்னன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக் போய்டுவே
சேரிங் சகோ நீங்க வீட்டுக்கு உங்க வீடு பக்கங்களா ச சகோதிரி இல்ல நீங்க வந்துட்டு
இல்ல பஸ்ஸு ஆஹ் இங்க டூ வீலர் டூ வீலரு ஓட்ட தெரியாது பஸ்ல தா போவே அங்கருந்து பஸ் புடிச்சு பஸ் புடிச்சு போய்ட்டு ஆஹ் ஹாஃப்னவர் அப்டி போய்ருவே
சேரிங் சகோதரி உங்களுக்கு உங்களுக்கு வேலைையனா எப்டி சகோதரி போயிட்டு இருக்கு பரவாயில்லைங்களா
ஆஹ் அது போயிட்டு இருக்கு பரவால்ல கஷ்டமா ஏதோ வேலையில்ல ம அப்டியே போய்ட்டு ட்ருக்கு
சேரிங் உங்களுக்கு லீவு ஈஎல்லா குடுப்பாங்களா சகோதரி
ஆ சாட்டர்டே சண்டே லீவு தான்
ஓ செரி எப்பயுமே சாட்டர்டே சண்டே லீவு் சாட்டர்டே சண்டே எப்பயுமே உங்களுக்கு லீவுங்களா சகோதரி
எப்ப லீவுன்னு சொல்ல முடியாது எதுனா ஒர்க் இருந்தா வர சொல்லுவாங்க சண்டே கூட ஒர்க் இருந்தா வர சொல்லுவாங்க
ஓ செரிங்க சகோதரி செரி செரிங்க சகோதரி செரிங்க சகோதரி நீங்க எங்கயாவ லீவு நீங்களும் வெளியே போவீங்களா குடும்பத்தோடு
சினிமா போவோம் நறைய ஆ செகண்ட் ஷோ போவோம்
ஓ செரிங்க சகோதரி நீங்க பசங்கள கூட்டிட்டு போவீங்களா இல்ல நீங்க உங்க கணவரோட போவீங்களா ஓ செரிங்க சகோதரி நீங்க கடைசி என்ன படத்துக்கு எ
கடைசி தாய் கெழவி போனோ இப் இப்ப கருப்பு ச இது கூப்டுட்டே தா இருந்தாங்க நான்தா போல பெரியவ தனியா சென்னையில பாத்துட்டா சின்னவ வேலூர்ல பாத்துட்டா அதனால நாங்க ரெண்டு பேர் போறதுக்கு போக முடியல
பேருமே பொண்ணுங்களா சகோதரி இல்ல பையே ஒண்ணு
இல்ல இல்ல ரெண்டுமே பொண்ணுங்
சேரிங்க சகோதரி அவங்க ரெண்டு பேர் எப் டி நல்லா அன்பா இருப்பாங்களா இல்ல ரொம்ப சண்ட போட்டுப்பாங்களா
இல்ல இல்ல ரெண்டு பேரு சண்டேலா போட்றது இல்ல அ அ ரெண்டுபேரு நல்லா அஃப்பெக்ஷனா தா இருப்பாங்க
பரவால்லைங் சகோதரி ஒரு சில வீட்லலா அக்கா தங்கச்சிங்களா ரொம்ப அடிச்சுப்பாங்கம்பாங்கள அதா உங்களோட குழந்தைங்க எப்டின் நா கேட்
இல்ல இவுங்க ரண்டு பேரும் நம் சின்ன வயசு வீட்ல இருந்து வெளியில இல்ல நீங்க ரெண்டு பே நீ இருந்தா அவள பாத்துக்கனு அவ உன்ன பாத்துக்கனு இத மீறி அப்படி சொல்லி சொல்லி பழக்கப்படுத்திட்டதுனால அவுங்க ரெண்டு பேரும் சின்னவன் கொஞ்சம் எதுனா பண்ணா கூட பெரிய அத அத கண்டுக்க மாட்டான் ம் ஹு
இல்ல சகோதரி நீங்க சொன்ன வார்த்த நூத்துக்கு நூறு உண்மை இந்த காலத்துல இந்த காலத்துல வந்துத்து வெ வெளிஆளுங்க நம்ப முடியாது ஒண்ணு உனக்கு நா எனக்கு நீ அப்டிங்கிற மாரி நம்ம நம்ப சொந்தத்துக்குள்ளயே நம்ம அனுசரிச்சி போயிட்டாதா சகோதரி வாழ்க்கைய நடத்த முடியோ
அ
நீங்க வந்து கொழந்தைங்கக்கிட்ட அன்பா இருப்பீங்களா இல்ல வந்துட்டு கண்டிக்கிற நேரதல கண்டிப்பீங்களா எப்டி எந்த மாரி அம்மாவாக இருப்பீங்க அவுங்க கிட்ட நீங்க
நா இதுவரைக்கு அடிச்சதில்ல அவ்ரோ அ அடிச்சதில்ல ஆனா தப்பு பண்ணா தப்பு பண்ணா திட்டுவாங்கன்ற அளவுக்கு அவுங்க புரிஞ்சி வச்சின்னு அதுக்குதகுந்த மாரி நடந்துங்குவாங்க
கண்டிப்பா சார் எந்த அளவுக்கு நம்ப அம்மாப்பாவ வந்து பாசங்குடுக்கறமோ அந்த அளவுக்கு வந்து பயமு மரியாதையு இருக்கு
ஆ ஆ எல்லா விஷயோ என்கிட்ட சேர் பண்ணுவாங்க அப் அவரு எங்க வீட்லயே கூட பேசுவாரு யாராவது லவ் பண்றாங்களா ப்ரப்போஸ் பண்ணாங்களா அப்டியெல்லா கேப்பாரு அப்றோ இல்லன்னு சொன்னாங்கனா இல்லன்னு சொன்னாலுங்க ஆ ஆ
இல்லிங்க சகோதரி இந்த அளவுக்கு நம்ப இந்த அளவுக்கு நம்ப அவுங்களோட நம்ம வெளிப்படையா இருக்கும் போது அவுங்க நம்ப ஏதாது ஒரு தப்பு நடந்தாலோ எதுனாலுமே நம்ப கிட்ட சொல்ன்னுங்கிற தைரிய வந்து அவுங்களுக் க்கு நமக்கு வர ஆரம்பிக்கு
ஆ ஆ சொல்வாங்க யாரு அப்டி பண்ணலப்பா சும்மா பின்னாடி வந்தாங்க நாங்க என் எங்களுக்கு இந்த மைண்ட் செட் இல்ல அப்டின்னு சொன்னோன்ன அதுக்கப்பறோ டிஸ்டர்ப் பண்ணல அப்டின்னு சொல்லுவாங்க அவுங்க அப்பாகிட்டயே கேட்டாங்க வெயிட் பண்ணு நானே கிண்டல் பண்ணுவே என்ன பசங்க கிட்ட இப்டி பேசுவியா அப்டின்னா ஏ இந்த பாட்டெல்லா தெரியுற வயசு தான பொண்ணுங்களுக்கு அப்டின்னு சொல்லி பேசுவாரு
செரிங்க சகோதரி நமக்கான அழைப்பும் முடிந்து விட்டது நம்ம வேறொரு